ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
ம் ம் அப்றோ எதோ கதையெல்லா சொல்லு கேப்போ ஜாலியா
வேற என்ன கத இருக்கு யோசிச்சுட்டு இருக்க நானே
வேற நம்ம செவன்து தா படிக் இல்லல்ல ம்
ம் பாக்கி வேற ஒண்ணு ஞாபக இருக்கு என் எனக்கு நடந்த ஒரு அலபு ஞாபக இருக்கா உனக்கு
என்னது
நம்ம கிளாஸ்ல ஒரு பைய எ கூட பேசுவான்ல டென்த் படிக்கும்போது யாருன் தெரிஞ்சுல அப்போ தமிழ் மிஸ்ஸு குழந்தைகள
ம் ஓ தெரிஞ்சுது தெரிஞ்சுது
அப்போ இந்த மிஸ் என்ன பண்ணுச்சு அந்த பையன வந்து படிக்க சொல்லுச்சு புக் எடுத்து நீ ரீட் பண்ணுப்பான்னு சொல்ச்சு அதுல ஆண் பால் பெண் பால் பலர் பால் பழவின் பால் அந்த மாரி வேற ஒன்னு வேற மாரி ஒண்ணு வருமே ஞாபகோ இருக்கா அப்போ ஆஹ அதுல ஒண்ணு வேற மாரி ஒண்ணு வரு சரியா அதுக்கு எல்லா சிரிக்க ஆரம்பிச்டாங்க உள் அவ அ கர்ட்டா அவ பெ அவன் சை ஆல்ரெடி அவ அவன பத்தாலே எல்லா சிரிப்பாங்க அவ படிச்சது பாத்து எல் லு சிரிக்க ஆரமிச்சிட்டாங்க
நா கூட பெரிப்பா சொல்லுவ பெரிப்பான்னு சொல்லுவேன்னா என்ன சொல்லுவே சித்தப்பா அ
அப்போ எல்லா சிரிக்க ஆரம்பிச்டாங்க சிரி சிரினு சிரிக்கிறாங்க நா பைத்தியகாரி என்னமோ நா எல்லாத்தையு பாத்துட்டே சிரிக்கணுனு கீழ குனுஞ்சி சிரிக்க ஆரம்பிச்ட்ட பாத்தா எல்லாரு சிரிப்படக்கிட்டாங்க நா மட்டு சிரிச்சிட்டு இருந்திருக்கே கர்ட்டா மிஸ் பாத்து வெளிய அனுப்பி உட்ருச்சு
அந்த மிஸ் தானே எப்டி தெரிமா பேசு ஏ இ என்ன என்ன பிள்ளைங்கப்பா நீங்க ஒழுக்கமே இல்ல என்னம்மா நீங்க பே பிள்ளைய பாரு
நீங்கெ பிள்ளையா இல்ல பேயா ஐயயோ அல்லா
து ஆனா ஓவரா இப்பல்லா கொஞ்சொ வாய் ஆயிர்ச்சு மிஸ்ஸுக்கு
அ நா கரட்டா டி சி வாங்க போம்போது இருக்குல்ல என்ன வந்துட்டு இந்த மாரி நல்லா படிக்கிற கொழந்தைங்கள்லா வெளிய பொயிட்டிங்கன்னா யாருப்பா இருக் கா அப்டி
அப்டி சொல்லிட்டு இஹிஹி அப்டி சிரிக்கு
அ ஐயோ அழும்பு அதெல்லா மறக்கவே மாட்டே கரெட்டா அந்த செலெக்ஷன் வரும்போது மட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அத மட்டுந் தா நா கேட்பே உங்களுக்கு எப்புடி புடிக்குதோ ஒரு வாட்டி இல்ல நீ ஆயர வாட்டி நீ கேள் நா ஒனக்கு கண்டிப்பா சொல்லி தருவே அப்டின்னு லீலே அந்த இது பண்ணும் போது சொல்லுச்சு அதுக்கப்பறமா ரெண்டாது வாட்டி அ அ ரெண்டாது வாட்டி கேட்டா கிளாஸ்ல எடுத்தன்ல தெரியாதான் கேக்கு
இது ஒரு மிஸ்ஸு வந்தாங்க தெரியுமா கம்ப்யூட்ருக்கு நெனைக்கிறே
ம்
ஒரு மிஸ்ஸு சேரியா சேரியா அப்டிங்கு
ஆ ஓகே செரி ஓகே
ஓக் ஆ ஓகே
கவுன்ட் பண்ணுவோம்ல நம்ம உப்
ம்
ஐயோ அதெல்லா அலும்பு
அபாக்கஸ் கிளாஸ்ஸு
அபாக்கஸ் கிளாஸ் அது பைத்தியகாரியாட்ட கத்திட்டே இருக்கு அது வந்து என்ன சொல்லு தாட்டிவொன்
தாட்டிட்டூ
ஐயோ ஐயோ அது பேரு லிங்க்கு தானே ஆமா
ம் பெரிய இப்பல்லா வந்து பெ அஃ நம்ம இருக்கமோ பெரிய அபாக்கஸ்ல கொண்டு வராதுல்ல எப்பயாச்சு ஒருடி இப்பல்லா எப்பவுமே நம்ம ஸ்கூல்லயே கெடக்குது பெரிய அபாக்கஸு
ஐயோ சரியான ஆள் நம்ம மட்டு ட்ரயல் பாக்க வச்சிருச்சு
அ சும்மாவே கெடக்கு
ஐயோ இதுல இதவுட முக்கியமான ஒரு ஆளும்பு நடந்துச்சு எப்ப தெரியுமா டென்த் படிக்கும்போது செரியா ஸ்டார்டிங்ல்ல அப்ப கூடிய ஒரு மிஸு மாச ம்மா இருந்தனால நம்மளுக்கு அந்த ஒரு மாசொ ஃபுல்லா அதிகமா தமிழே நடத்துனாங்க ஞாபகொ இரு கா டென்த் படிக்கம்போது ஞாபகொ இருக்கா அப்போ என்னாச்சு அப்டினா கடசி பெஞ்சுல என்னயு அந்த ஐப்ரோ அதிகமா போடுவாள அவளயு உக்கார வச்சிர்ச்சு ஒரு வாட்டி என்னயு ஏ கடசி பெஞ்ச்ல இல்ல செகெண்ட் பெஞ்சுல உக்கார வச்சிர்ச்சு யார அந்தவ மாசமா இருக்குல்ல அந்த மிஸ்ஸு உக்கார வச்சிர்ச்சு
அ
அப்போ உக்கார வச்சோன்னே என்னாச்சு இந்த மிஸ்ஸு வந்து ஏதோ சொல்லி குடுக் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு அந்த பக்கத்துல இருக்கற புள்ளயா எப்டின்னு ஒனக்கே தெரியு எப்டி சிரிக்கு எனக்கு சிரிப்பு வந்து தாங்க முடில எங்க ரெண்டு பேத்தயு ஆஃபீஸ் ரூம் அனுப்பி உட்டுர்ச்சு
ம்
த்து உள்ளே போனா அப்போ ஒரு பிரின்சிபல் சாரி கட்டிட்டு கொரில்லா மாரி இருக்குல்ல
ஆமா ம்
புட்டு எப்டி சாப்டுவாங்க நீ சொல்லு
எப்டி சாப்டுவாங்க
புட்டு புட்டு இருக்குல்ல புட்டு அது எப்டி சாப்டுவாங்க நீயே சொல்லு
எப்டி சாப்டுவாங்க பழ வச்சு சாப்டுவாங்க
பழத்த மேல வச்சு ஸ்பூன் வச்சு அமுக்கிட்டுர்க்கு
கூடு சொல்லிட்டு ருப்பே புட்டுத்தர்ல புட்டுத்தரலைன்ட்டு ஆனா எப்பமே எங்களுக்கு அந்த மிஸ்தா வரு இப்பல்லா
ஆ ஏ நா சொல்லி முடிக்கிற பாரு நீ சிரிச்சி செத்துருவே கரெக்டா நானு அந்த ஐபுரோ போட்ட புள்ளயு உள்ள போறோ கரெக்டா புட்டு வச்சு அமைக்கிட்டு இருக்கு டக்குன்னு பழொ வெளியவந்துருச்சு தட்லருந்து சரியான சிரிப்பபெனக்கெல்லா தாங்க முடியிலடா அந்த சிரி சிரிக்கிற உக்காந்து வாயில கைய வச்சி சிரிச்சுட்டுருக்கே பக்கத்து இருக்ற புள்ளய எப்டி சிரிக்குனு ஒனக்கே தெரியு அந்த புள்ளே சத்தமெல்லா வெளிய வருது
ஆ
டக்குனு என்ன பன்னிடுச்சு அப்றோ அத நசிச்சிட்டு ஸ்பூன் வச்சு வாயில போட்ருச்சு சரியா புட்டத்தூக்கி வாயில போட்டுச்சு வாய்ல போட்டோனே அப்போ டக்குனு ஆஸ்கர் சரிஞ்சோ அச ச சார் அப்டின்ச்சா வாயிலஇருக்கற புட்டெல்லா வெளியே வந்துருச்சு
ம்
அப்டியே ஃபுல்லா துப்பிருச்சு அய்யோ சிரிப்ப அடக்க முடில ஐய்யோ தாங்க முடில எனக்கா கண்லந்து தண்ணி வருது சிரிச்சு சிரிச்சி அத பா ட்டு இவ என்னடானா சவுண்ட்லா வுடுறா கீ கீனு சிரிக்கும் போது அய்யோ சிரிச்சு தாங்க முடியல அன்னக்கி நா சத்தியமா ஏ வாழ்க்கைல மறக்கவே மாட்டே அத
ம்
ம் ம் அந்த மாறி நடந்திருக்கு அப்டியே வேற என்னது
வேற என்னது
வேற ஒழு செய்ய போ போது தண்ணிய ஊத்தி வுடுறனு சொல்லி அப்பத்திக்கி ஊத்தி குளிக்க வைக்கிறது ஏ
இப்ப வந்து ஆனா இப்ப நெறையா வந்துருச்சு பாத்ரூம்லா
ஓ
ம் ம்
ஆஹா அதா சொன்னாங்க நம்ம நிக்கிற எடத்துல பாத்ரூம் கட்டிருக்காங்க அப்டின்சொல்லி சொன்னாங்க ஓ
உள்ள போடுற தண்ணியல்லா வெளிவாக்கு வரு ஆமா அதுக் அந்த கீழ வந்து கேப் இல்ல
ஓ ஓகே
பப்டி ம் ஏத்தி கட்டுறது ஆ அது இல்லாம தண்ணில்லா அப்டி வெளிய வரு
அய்யய்ய
சல்லு சல்லுன்ருக்கு
எப்டி அந்த எடத்துல பசங்கல்லா நிக்கிறானுக
தெரில அதுவு எதுலயுமே வந்து அந்த இது இருக்குல்ல லாக் போட்றது
ஆமா
அது வந்து ஃபஸ்ட்டெல்லா இரு ஃப்ஸ்ட்டு கட்னப்ப இருந்துச்சி அதுக்கப் பறமல்லா இங்க இல்ல எல்லா ஒடஞ்சி அப்பறோ என்னாச்சி தெரியுமா செவன்த் தோ சிக்ஸ்த்தோ என்னமோ மேல இருந்துச்சி சரியா மூணு கிளாஸ் அத கெ அத இடிச்சி கெட்னாங்க
தீகமா நீ என்னய கேவலமா பாப்ப நா இதுக்கப்பறமா சொல்றே நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு
ஆ அப்போ புள்ளைங்க ஏதோ பேடு எடுத்துட்டு போம்போது கீழ விழுந்திருக்கு அத என்ன பண்ணிருக்காங்க பசங்க எடுத்து பிரிச்சி உள்ள என்னெல்லா இருக்குன்னு பாத்து
அய்யய்யோ எந்த கிளாஸ் பசங்க அய்யய்யோ
இப்டியெல்லா ஆயிருக்கு
அய்யய்யோ டே ஒரு வாட்டி என்னாச்சின்னா டீச்சர்ஸ் ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல நா டென்த்து படிக்கும் போது நம்ம டென்த்து படிக்கும்போது டி பொண்ணுங்க ஒழி செய்ற எடோ நீ சரியா ஒழி செய்ற நேரோ
தே
செரியா ஒன்ட்ட சொல்லிருக்கென என்னன்னு தெரியல என்னாச்சி அப்ப பொண்ணுங்க ஒழி செய்ற நேரோ அப்ப என்னாயிருக்கு நானு நா வந்து இந்த இந்த ரெஸ்ட் ரூம்ல செம கூட்டோ உ உஸ்தாபி பக்கத்துலயே நின்னுட்ருந்தா உஸ்தாபி நா ஒரே ஒரு வாட்டி டீச்சர்ஸ் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கவா ரொம்ப அர்ஜன்ட்டு அப்டின்னே சேரிமா நீ யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிருச்சி கதவு தொறந்தா உள்ள அஞ்ரித்
அய்யய்யோ பாத்துட்டார
அப்டில்ல லூசு அவர் வந்து எந்திர அதாவது எல்லா வேலையு முடிச்சிட்டு கை கழுவும்போது என்ன பண்ணிருக்காரு அந்த லாக் ஓபன் பண்ணி விட்ருக்காரு அதாவது உள்ள போடுவோல்ல லாக்கு அத தெறந்து விட்டுருக்காரு கை தான கழுவுறோ சொல்ட்டு நா தெறந்து பாத்த உள்ள அவர் நிக்கிறாரு
அப்ப இருந்த அஜரத் தான
ஆ கண்ணாடி போட்டு தவள மாரி இருப்பாருல்ல
போட மாறுனாரு அவரு அத விட
அய்யோ சிரிப்பு எனக்கு பயத் துல குடு குடுன்னு ஓடிட்டே ஓடிட்டே அதுக்கப்பறமா கரெக்ட்டா நா எறங்கி போறே அவரு பின்னாடியே வர்றாரு வந்துட்டு இப்டிதாமா அடுத்தவங்க பாத்ரூம் போம்போது தெறந்துப்பாக்கனு சொன்னா அடுத்தவங்க பாத்ரூம் போம்போது இப்டிதா தெறந்து பாக்கணு சொல்ட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாரு அய்யோ அய்யோயா அவர பார்த்தாலே சிரிப்பு வரு எனக்கு அதுக்கு அப்புறமா ஹலோ கேக்குதா இல்ல டக்குனு எதுமே கேட்கலைய அதா
ம் அப்டி கேட்டாற அவுரு
ஆமா நா நடந்து போயி கரெக்டா நம்ம அந்த கேட்டு இருக்குள்ள அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பக்ல கேட் ருக்குல்ல கீழ இறங்கி போற ஸ்டெப்பு கேட்டு நா அதல இறங் போயிட்டுருக்க அவரு பின்னாடியே வந்துட்டு நா டக்குன் திரிம் பாத்த திரிம் பாத் டக்குன்னு தலைய குனிஞ்சுட்ட இப்படிதாம அடுத்தவங்க பாத்ரூம் போம் போது தொறந்து பாக்கணு அப்டின் சொல்ட்டு போய்ட்டாரு
ஐயையோ
அசிங்கமாயிருச்சு நல்ல வேல கூட யாரு இல்ல
அ எனக்கு ஒன்னு ஞாபகம் இருக்கு என்ன தெரிமா அதே ரெஸ்ட்ரூம் தா கரெக்டா உள்ள போயிட்டு நானு இப்ப லெவன்த்து படிக்கும்போது உள்ள போய்ட்ட இல்ல உள்ள போறக்கு இப்டி நடந்து போயிட்டுருக்கிற கத கத அந்த கதவுகிட்ட போற தொறந்து நம்ம பிரின்ஸ்பல் வராரு நானே பைய்ந்து குடு குடு குடு
ஹ
திரும்பி ஓட்ற நானு அவரு சிரிக்கிறாரு
தெரியு இன்னொரு விஷ்யோ நம்ம ஜூனியர் பண்ணது சத்தியமா மறக்க மாட்ட நடந்தி வச்ச ஃபர்ஸ்ட்டு பாத்ரூம் இருக்குல நம்ம நா இருக்கும் போது வந்து ஃபர்ஸ்ட்டு பாத்ரூம் சே கரெக்ட்டா இந்த பொண்ணுங்க தொழுக எல்லாமே நடக்கு அந்த பாத்ரூம்ல தட்டு தட்டி தட்றாங்க தொரக்கவே மாட்றாங்க யாருமே உள்ள ஒருத்தவுங்க இருக்காங்க செரியா அ எல்லா தட் றாங்க யாரு உள்ள இருந்து அந்த பாத்ரூம்குள்ள இருந்து யாரு பேசவே மாட்றாங்க
அ
எல்லா வந்து கூடிட்டாங்க என்னடா அந்த பாத்ரூம்ல யாரோ இருக்காங்க தட்னா தொறக்க மாட்றாங்க வந்து உஸ்தாபிய எல்லா கூட்டு வந்தாச்சு
ஆ ஓ தெரியு உள்ள அந்த புள்ள வந்துட்டு அவுங்க அம்மா வந்து உள்ள உக்காந்து பேசக்க கூடாது அதான
ஆமா அதேதா
ஓ எவ் எவ்ளோ நேரோ ஆனா ரொம்ப நேர உட்காந்துட்டு இருந்துச்சுல
அதுதா புடுங்கியிருக்கும்மா இருக்கு
ஆனா நறைய டைமு போய் தண்ணி ஊத்தாமலா இருப்பாங்க தெரி
அய்யோ ஆமா
இது இந்த ஐப்ரோ போட்டபுள்ள இருக்குல்ல
ஆமா
ஒரு நிம்ஷோ இரு எங்க அம்மா கூப்புடுது என்னன் கேட்டு வர